அலோ என்ன பண்றீங்க
ஆ ஆய் தோழி நா நல்லா இருக்க நீங்க என்ன பண்றீங்க
நாந்தா சும்மாதா உக்காந்துருக்க தோழி
நானு சும்மாதா உக்காந்துட்ருக் க உங்ககிட்டதா கடல போடலான்‌ ட்டு
சேரி சேரி போடுவோ போடுவோ
ம் அப்புறோங்க சாப்டீங்ளா
ட நீங்க சாப்டீங்களா
ம் நா சாப்புட்டுட்டங்க எல்லாருமே சாப்டுட்டு எல்லாருமே தூங்கறாங்க
சேரி சே சேரி உங்களுக்கு எந்த மாரி ஃபுட் எல்லாம் புடிக்கும்
எனக்கு வந்துட்டு நான்வெஜு சொல்லுவனு நெனைக்காதீங்க நான்வெஜு சொல்லுவ இருந்தாலு மொதல்ல வந்துட்டு எனக்கு தயிர் தயிர் சாதோ புளி சாதம் லெமன் சாதம் இந்த மாரி இந்த மாரி வெரைட்டி ரைஸ் தாங்க எனக்கு புடிக்கு ஏன்னா அதுதா அதிகமா இங்க செய்ய மாட் ட்டாங்க
ஓகே ஓகே
என்னதா இருந்தாலு அதல்லா கொஞ்சமாவது சாப்பண்ணு இல்லிங்
ஆமாம்
டைம ரசோ காரகொழம்பு சாம்பாரு அப்டின் இல்லன்னா இது இங்க வந்துட்டு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா அ மிட்டாஸ் சால்னான்னா மிட்டா சால்னான்னா அந்த கொறி கொழ்பு மாதிரி புளி ஊத்தாம தேங்கா அர ச்சு ஊத்தி செய்வாங்க இல் லியா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த மாதிரி தாங்க எங்க அந்த இ அதிகமா செய்வாங்க ஏன்னா
ஓகே ஓகே நீங்க எந்த ஊரு
ஆ சென்னைங்க
சென்னை ஓகே நா திருச்சி
ஓ
இப்பதாங்க நா சென்னைக்கு வந்த ஒரு டூ டேஸ் முன்னாடி வந்தே ஒரு த்ரீ டேஸ் சென்னைலதா ஸ்பென் பண்ணுவாங் அங்கதா இருந்தோமே ஆ நே என்னோட கசின்ஸ் கூட எ அத்த பொண்ணுங்க எல்லாருமே வந்துருந்தோ அ‌ய்யோ எவ்வளோ டிராஃபிக் க்கு ஒரு எடத்துல இருந்து ஒரு எடத்துக்கு போனோ ஆ
ங்க இருக்குற எடத்துல வந்துட்டு உங்களுக்கு ட்ராஃபிக் ஈசியாரு அந்த பக்கோல்லா உங்களுக்கு கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கு இருந்தாலுமே உங்களுக்கு ஸ்கூல்லா ஆபீஸ் விடுற டைமா டைம் நீங்க போனீங்கன்னா அந்த டைமிங்க்கு உங்களுக்கு ட்ராஃபிக் ஹெவியாதா இருக்
ஆமா இல்ல மத்தன ஒரே எடத்துக்கு போனா எவ்வளோ தூரோ ம்
இப்பேல்லாநீ யோசிப்பீங்க
அதா அதா உ உ உ
அந்த அளவுக்குதா இங்க டிராஃபிக்கு இருந்தாலுமே நா அவ்வளவா இங்க சென்னைல ட்ராவல் பண்ணது கெடையாது
ஆ ஆ ஆ வீட்லே இருப்பீங்ளோ
ஆ வீட்டுலதா இருப்பே ஆ ஆமா அம்மா வீட்டுனாலு இங்கருந் ந்து எக்மோர் போய்ட்டு எக்மோர்ல இருந்து ட்ரெய்னுங்க
உ உ உ
ட்ரெயினு அங்க போயி்ட்டு எறங்குனாலு ஒரு ஸ்டாப்பிங் தா ரயில்வே ஸ்டேஷனுக்கு அம்மா வீடுக்கு அதனால வண்டிய த்துட்டு வந்துருவாங்க லக்கேஜ் கொஞ்சோ நிறையா இருக்கு நாங்க ரெண்டு பேர் மூணு பேரா போறோனா அப்டீனும்போது ஆட்டோ சொல்லிருவாங்க
உ உ
இங்க சென்னை பாத்தீங்கன்னா நா அதிகமா வந்துட்டு இங்க வீராஸ் அந்த மாத்ரி ஹோல்சேல் இது கட சொல்லுவாங்கள் ளயா எம் சி ரோடு அந்த எடத்துக்கு போயிரு க்க அத விட்டா வந்துட்டு சவ் சவ்கார் பேட்டுக்கு என்னோட ஹஸ்பண்ட் ஒரு டைம் கூப்ட்டு போனாரு பண்டிகைக்கு வந்துட்டு ஆ ரம் ஸானுக்கு ட்ரெஸ் எடுக்கறதுக்காக போயிருந்தோ
ஓகே
உ அது அதுக்கப்றோனாக்க இப்போ வந்துட்டு அதா தம்பி மேரேஜ் சொல்லிருந்தேன் ல்லியா அதுக்கு ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் ஸ் எடுக்லானு எனக்கு எ தம்பிபொண்டாடிக்கு டிரெஸ் எடுக்கலானு சொல்லிட்டு டு செளகார்பேட் போனோ அதூ எங்க வீட்லருந்து கொஞ்சோ பக்கோந்தா வீ
டீ நகர் நல்லா இருக்குமா சவுகார்பேட்ட நல்லா இருக்குமா தோழி
டி நகர் நா போய் பாத்ததில்ல அதனால எனக்கு
டீ நகர் பாத்ததில்லயா சென்னைல இருந்துட்டு ஐய்யய்யோ உ ஐய்யய்யோ நல்லா இருந்துச்சு நாங்க போனோ உ
சரவணா ஸ்டோருக்கு வந்துட்டு ஒரு டைம் போயிருக்கே அதுவு இங்கேர்ந்து கூப்ட்டு போல ஆனா ஹஸ்பண் வந்துட்டு அங்க சவுதில இருக்கும்போது ஒரு அவங்ளுடைய ரிலேடிவ் வீடு வந்து கிரக பிரவேசம் பண்ணாங்க சோ அங்க போம்போது அவுங்க வீட் லந்து ஒரு ட்வெண்டி மனிட்ஸ்ஸு ஆகுனு நெனைகிற நடந்து வர துக்கு டுவெண்டிடூ ஆப்னவர் ஆகு அந்த டிஸ்டன்ஸ்ல உங்கனால எல்லாருமே எங்க மாமியாரு நீ இப்ப விட்டாக்கா இங்க வந்துட்டு ஏவு நீ வருவியா வரமாட்டியான்றது தெரியில போயிட்டு இப்பயே நீ சுத்தி பாத்துட் ட்டு வா நாங் வீட்டுக்கு இவங்க கூட போறன்டு என்னோட மாமியாரு ஈவ்னிங்கே கெளம்பிட்டாங்க ரிலேட்டிவ்ஸ் சின்ன பஸ் பசங்ளா சின்ன பசங்கனா இப்ப என்ன மாதிரி இருப்பாங்க இல்லியா நோ அந்த ஏசு அ போசன்ஸ்சு அவங்கக் ஒடனே இவுங்க கூட சேந்து வந்துருன் சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டாங்க என்னோட சின்ன மாமியார் வந்துட்டே இருந்தாங்க சின்ன மாமியார் மாமனாரு வந்தாங்க அவங்க கூட வந்து ட்டு நீங்க இவங்க கூட எல்லா சேந்து வந்துருங்கன்ட்டு பெரியவங்கல்லா கொஞ்சோ கெளம்பிட்டாங்கங்க
ஓகே ஓகேங்
அங்க இருந்து எங்க வீடுனா கொஞ்ச லாங் ரொம்ப லாங்
ம் ம்
எல்லா முழுச்சுட்டு லேட் ஆயிடுச்சு எல்லாரும் போர்ச்சேசிங்ளா நா எதுமே பண்ணல சும்மா வேடிக்க மட்டும் பாத் த ஏனா நம்ப ஒரு லக்கேஜுதா கொ கூட வெச்சுட்ருக்கோமே
ஆமா ஆமாமா ஆ
அவன தூக்கி வெச்சுட்டு இருக்குறதுக்கு அவன புடிக்கினுறதுக்கு இது பண்ணுறதுக்கு என்ன இங்க நம்ம கரெக் க்டா இருக்கு அவங்க அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க நைட்ல ஆட்டோ கெடைக்கல ஆட்டோ கெடைகாகல அதுவு நைட்டு ஆட் போ கெடச்சோ ஒரு ஆட்டோலம் மூணு பேர்லதா ஏத்துவோம் அப்டின்ட்டு சொல்லிட்டாங்க அப்பறோ ரெ ஒரு ஆட் ஆட்டோல போக வேண்டியது நாங்க ரெண்டு ஆட்டோவா ஷேர்ப் பண்ணி அதுக்கப்பற மேட்டா போணுஸ் பேரோ அதிகோ நைட்ல அங்க இருந்து இங்க வறதுக்கே உங்குளுக்கு போர் ஹண்ரடோ ஃபைவ் ஹண் ரடோ வாங்கிட்டாங்க
ஆ அய்யய்யோ உ
இதுலா அழகாக பஸ்ல வந்துட்டாங்க
ஆ
பஸ்ஸுனா ஃப்ரீ பஸ்ஸு தா
ஆமா ஆமா
ஆ
அ நெறையா எனக்கு என்ன அது ஒண்ணுதா ரொம்ப தூரமா இருந்துச்சு ஒவ்வொரு எடத்துக்கு நா பாப்பாவ மட்டுந்தா கூட்டிட்டு வந்துருந்தேனே அது எனக்கு செகண்ட் பாப்பாவல்ல ஃபஸ்ட்டு பாப் பாவதா கூட்டிட் வந்திருந்தே அவளுமே ரொம்ப ஒடம்பு சரியாம ஆய்ட்டா வந்துட்டு என்னனா நே யா ஜூசு அது இதுனு வாங்கி குடுத்துட்டே வெயிலுன்டு அது பாப்பாக்கு ஒத்துக்கல மாள்லனா அந்த ட்ரெம்போ லைன் எல்லாத்லயு விளாண்டாளா அவளுக்கு ரொம்ப முடியாம போய்டுச்சு எனக்கே பயமாய்ருச்சு என்னடா கூட்டுபோய் இப்டி ஆயிடுச்சே அப் உண்ட்டு தூங்கிக்கிட்டே இருந்தா ஒரு மூணு நாள்ளு கால்னா அப்டியே இந்த சாத் ஒடைவுனு சொல்லுவாங்கள ச் நமக்கு அந்த இப்ப அதிகமா ஒர்க் பண்ணாம அஹே அதிகமா ஒர்க் பண்ணாம அந்த எடோ மட்டு ஆ இத நம்ம பயன்படுத்துரோனா அது எப்டி ஆய்ருனா சத ஒடஞ்சுரு சொல்வாங்க அ அது ஒரு மாரி வலிக்கு ரொம்ப காலு ஒளையு அப்டியே அது மாரி பாப்பாக்கு வந்து ஒலைய ஆரம்ச்சிருச்சு அவ வந்து அதுக்கப்றோ கால எட்து என்னனே தெர்ல வாமிட் பண்ணிட்டு இருந்தா எல்லாமே மருந் ந்தெல்லா குடுத்தே அப்றோ கால தொடவே விடமாட்
அது ஒரு மாதிரி சொல்லுவாங்கல்ல சைத்தியோ மாதிரி ஆயிட்டு இருக்கும் அந்த வாமிட்டிங் அந்ததெல்லா இருக்கு
அதா அது வந்து கால்லா வழிச்சோன அந்த புள்ளைக்கு காச் சல் வந்துருச்சு தாங்க முடியாம அப்பறோ மருந்தெல்லா குடுத்து ஆ அப்பிடி
நீங்க வெயில் ல்ல ஐஸு கூலிங்க் அந்த மாரில்லா குடுக்குறீங்னா அன்னைக்கு நைட்டு வந்து சளி சிரப் போட்டு விட்ரனு சளி மருந்து குடுத் துர்னு நம்ம அப்டி இல்ல ஒரு பேராசிட்டமாலாது இது குடுத்துர்னு கொழந்தைங்களுக்கு அது ஜொற வருது சளி வருது அது அடுத்த பட்சொ
வந்து சளிக்கு வந்து நீங்க வந்து இப்போ ஆன்டிபயோட்டிக் தானெ குடுப்பாங் க
ஆமாங்க
அது வந்து இப்ப ஃபாஸ் செவன் டேஸ் தா யூஸ் பண்ணு சொல்லுவாங்க
செவன் டேஸ் இல்லங்க அதிகமா இருந்தது னா வந்து உங்களுக் ஓகே அப்டி இல்லன்ற பட்சத்துல த்ரீ டேஸே ஓகே தா உங்ளுக்கு
ம் ம் நா இப்ப என்ன பண்றேங்க சித்தால போயிட்டேங்க
ச நா வந்துட்டு அதிகமா மருந்தே குடுக்க மாட்டாங்க ரொம்ப இருக்கு அப்டின்ற பட்சத்துல தா மருந்து குடுப்பெ இல்லனா அதுவா செரியாயிரு அதுவா செரியாயிடுன் விட்ருவே
ம் ம் ம்
விக்ஸு தடவ சொல்லுவாங்க விக்ஸு ரொம்ப அதிகமா இருக்கு கொஞ்சொ நெஞ்சுல கொர கொரன்னு சவுண்டு வருது தூங்கும்போது அ ப்டின்னா மட்டுந்தா விக்ஸு கூட தடவுவ அப்டி இல்லன்னா தடவ மாட்டெ இன்னக்கிதா கொழந்தைங்களுக்கு ரெண்டு பேருக்குமே அவனுக்கு பையனு க்குமே வந்துட்டு சளி சிரப் போட்டு தூங்க வச்ச பொண்ணுக்கு நேத்து நைட்டே நே த்துல்லா வந்துட்டு அவளு தும்பனாக்கா சளி வந்துச்சு ந நார்மலாவே மூக்குல சளி வந்த துன்‌ நேத்து நைட்டு போட்டு விட்டெ இன்னைக்கு கண்ட்ரோல் ஆயிடுச்சு சோ இன்னைக்கு நைட்டுமே போடலான்ட்டு போட்
உங்க பொண்ணுக்கு ஃபுல் டேவா ஆஃப் டேவா ஆ
பையனுக்கு வந்துட்டு ஃபுல் டே தாங்க ஒன்பது மணிக்கு போயிட்டு மூணு மணிக்கு விடுவாங் க‌ மதிய வந்துட்டு அங்க ஸ்கூல்லயே சாப் ட்டுடுவா நா வந்துட்டு இது ஸ்நேக் ஸும் தண்ணி மட்
இன்டர்நேஷ்னலா
இல்லங்க கவர்மெண்ட் ஸ்கூல் தாங்க
ஓகே ஓகே ஓகே
அதனால அங்க ஸ்கூல்லயே சாப்டுடுவா அவங்க மிஸ்கிட்ட சொல்லி ஏன்னா எங்க அம்மாவ சாப்பாடு குடுக்க வேணான் சொல்லுங்க குடுத்து விட்டுட்ருந்த எங்க அம்மாவு சாப்பாடு குடுக்க வேணான் சொல்லுங்கள் எனக்கு ஸ்கூல் சாப்பாடுதா புடுச்சுருக்கு நா ஸ்கூல்லியே சாப்புட்டுக்குற அவங்க மிஸ் கிட்ட சொல்லி அவங்க மிஸ் எங்கிட்ட சொன்னாங்க உங்க பைய உங்க சாப்பாட வேணாஸ் சொல்லிட்டா அவ ஸ்கூல்லியே நல்லா சாப்பறானா முட்ட குடுக்குறாங்க இல்லையா வீ கீ வீ வாரத்துக்கு ஒரு மூணு முட்ட யாவது குடுத்துருவாங்க மூணு நாளில நாலு நாளைக்காவது முட்ட குடுத்துருவாங்க
ஓகேங்க ஓகேங் சூப்பருங்க நீங்க இப்பமு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து படிக்க வெக் க்கிறீங்கன்னா அது ஒரு பெரிய விஷ்யோந்தா அ எங்க படிச்சாலு புள்ளைங்க படிக்கு ம்
போன வருஷோ ட்ரை பண்ண ஆர்டிங் தா அந்த டைமுக்கு வந்துட்டு தோ தோ அப்டின் சொல்லிட்டு டிலே ஆயிட்டே இருந்தது அதனால நா இங்கே வந்துட் இது நார்த்து மெட்ராஸ் ஸ்கூல்ன்னு சொல்லிகிட்டு இருக்கு அதுவு கவர்மெண்ட் ஸ்கூல்தா இங்க வந்து இங் எப்டி வந்து இங்லீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுமே இருக் கு தமிழ் மீடியம்னா ஃப்ரீ அந்தஸ் குள்ள இங்லீஷ் மீடியண்ணும் போது உங்களுக் எட்டாயிரூபா கட்டணுன் சொன்னாங்க ஃபஸ்ட்டு பேமெண்டா ஃபைவ் தௌசண் கட்டணு அபுறமேட்டா வந்துட்டு நீங்க டோம் மாதிரி கூட கட்டிகோங்க அப்டினாங்க இதே இதுதா இப் இப்ப எ பைய படிக்கிற ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூலு தா அங்க போய் பாத்தா அதுவு இங் லீஷ் மீடியோந்தா ஆனா இந்த ஸ்கூல்ல இங்லீஷ் மீடியம் தமிழ் மீ ட்யம் ரெண்டுமே இருக்கு அங்க இங்லீஷ் மீ யம் மட்டுந்தா இப்ப எ பையே படிக்கிற ஸ்கூல்ல அங்க வந்துட்டு ஒருபா கூட ஃபீஸ் இல்லங்க அவங்க என்ன சொல்றாங்க நாலு நோட்டு மட் டூ மட்டு வாங்கி குடுகணு அவ்ளதா எக்ஸாம் ஃபீசு அப் போது இருவது ரூபா எக்ஸாம் ஃபீஸ் கேக்றாங்க
ஆ ஆ ஆ
டா நாலு நோட்டு நம்ம வாங்கி குடுக்குறோ
ஓகே ஓகே
இப்பயு அவனுக்கு யூ கே ஜி போய்ட்டா இதுவரை அவனுக்கு புக்கு குடுகல ஏனா புக்கு வரலனு சொல்லிட்ருதாங்க இல்ல மேபி திங்கக்கெழம குடுக்குறாங்களா என்னானு தெரில
செரி செரி அவங்களுக்கு இன்னு ஹோம் ஒர்க் சொல்லி்குடுக்கணு அதுலே டைம் போய்டு இன்னு
அதுவ் அதுவு ரொம்ப கஷ்
ஆமாங்க இவங்க ஏ போடவே இன்னு ஒரு கோடுவே இன்னு ட ஆரமி
ஏ ஏ பையே ஏ ஏ பி சி டிலா எழுதுவா ஒன் டூ த்ரீ வந்துட்டு அவனுக்கு டுவெண் டீ வரைக்கு தெரியு டுவெண்டி வரைக்கு சொல்லுவா எழுதுவா ஒரு சில டைம்ல அவே நம்ள வேணு முணே வெறுப்பேத்துறதுக்கு டூ இப்டி போட்றதுக்கு இப்பிடி திருப்பி போடுவா
ஆ இவளு அதா பண்றா ஏவ திருப்பி திருப் பி போர்றா இந்த இப்பிடியாக்க போர்றா நா அதா சொன்னே எ ஏ இங்கிட்டுனா இல்ல இப்பிடிதா வர்னு இப்பிடியாக திருப்பி போர்றா நா அத சொன்னே இவளு கோடே போட தெர்லயே என்ன பண்ற
பிட்டல் ஏ வருதுல் லயா அது வந்து எல் கே ஜி லயே வந்துரு ச்சு உன்னு அது எ பையனுக்கு தெரியாது ஸ்மால் ஏ கேப்பிட்டல் ஏ நம்ம நார்மலா கேப்பிட்டல் ஏ பி சி‌ டி வந்து எழுதுவா பாத்து எழுதுவா பாக்கமனா அவனுக்கு மு க்கால் வாசி தெரியு
ஆ ஆ ஆ
எல்லா எழுத்துமே எழுதுவா அது கொஞ்சொ அவனுக் காட்ர வைஸா கூட ஒரு சில டைம்ல எழுத மாட்டா ஒரு சில டைம் ஆடர் வைஸ் இப்பயா நம்ப இருக்கம்போது அ ஒழுங்கா எழுத மாட்டாரு இதுவே பக்கத்து வீட்டு பொண்ணு அங்க இங்கல்லா அ வாடா மிஸ்ஸு டி மிஸ்ஸு ஸ்டூடென்ட் ஆட்ட வெள்யால்லா அப்டின்